ஹலோ
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க ரொம்ப நாள் ஆச்சு ஃபோன் பண்ணவே இல்ல
ஆமாங்க நீங்களு ரொம்ப பிசியா இருக்கீங்க நானு ரொம்ப பிசி எங்கங்க ஃபோன் பண்ணுறதுக்கே டைம் இருக்கிறதில்ல இல்லிங்ளா
ஆமாங்க
என்ன சமச்சீங்க இன்னிக்கி என்ன ஸ்பெஷல் வீட்ல
இன்னிக்கி ஸ்பெஷல் எல்லா இல்லிங்க எல்லா எல்லா தனித்தனியா செய்யறதாச்சுங்க டெய்லி ஏதோ ஒரு ஐட்டங்கள் மறுபடி மறுபடி மாத்தி மாத்தி வரு
சேரி சேரிங்க
கொழந்தைகளெல்லா நல்லா இருக்காங்ளா
கொழந்தைங்களாங்க நல்லா இருக்காங்க கொழந்தைங்களு தூங்கியாச்சு நீங்க நைட் டின்னரு என்ன சமச்சீங்க கொழந்தைங்களாவுது நல்லா இருக்காங்ளா
ம் எல்லாரு நல்லா இருக்காங்க வேலையெல்லா முடிச்சுட்டீங்ளா
இப்பதாங்க வேலையை முடிச்சுட்டு உட்காந்த செரி அதா நீங்க உங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சா கால் பண்ணி அத என்ன பண்ணுறீங்கன்னு கேக்லான்னு கால் பண்ண
சேரி சேரிங்க சாப்பாடு செஞ்சு இப்ப தோசதா செஞ்சேங்க
சேரிங்க
நீங்க
நானு தோச தாங்க செஞ்சே எங்க வீட்டுக்காரு வேலைய விட்டுட்டு வந்தாங்க அவங்களுக்கு காஃபி போட்டு குடுத்துட்டு அப்றோ ராகி சேமியா செஞ்சு குடுத்தே அப்றோ அது கொஞ்சமா சாப்ட்டு எனக்கு புடிக்கலன்னு சொல்லிட்டாங்க அப்ப கரண்ட் வேற இல்லிங்ளா வீட்ல சுத்தமாவே கரண்ட் இல்லிங்க அப்பறோ சேரின்னு சொல்லீட்டு கொஞ்ச நேரோ வெயிட் பண்ணி பாத்த கரண்ட் இல்லியே என்னடா பண்றது என்னடா பண்றது அப்றோ என்ன பண்ணுங்க குக்கர்லயே சாம்பார் வெச்சுவுட்டுட்ட வெங்காய சாம்பார் வெச்சூட்டு அதுக்கப்பறோ எல்லாத்துக்கு தோசயூத்தி குடுத்து அப்பாடா அப்டின்னு சொல்லிட்டு இப்பதா வந்து உக்காந்தங்க அதுக்குள்ள பாப்பாக்கு அப்டி பாத்தீங்கன்னா அக்கடான்னு வந்து உக்காந்தாலு எவ்ளோ வேல தெரியுங்களா
ஆமாங்க வேல இல்லாம அது தோச சுட்டாதாங்க ரொம்ப வேல ஒருத்தங்க குண்டா தோச வேணுங்கறாங்க ஒருத்தங்க ரொம்ப லேசா மொறு மொறுன் தோச வேணுங்கறாங்க ஆனா தோசக் கல்லு நம்ம சுடம் போது அது எதோ ஒண்ணு பிரச்சனயாயிருதுங்க ஒரு நாள் பாத்திங்கன்னா நல்லா மொறு மொறு மொறுன்னு லேசா வருது ஒரு நாள் பாத்து தோசையே வரமாட்டீங்குதுங்க அது பெரிய பிரச்சனைங்க தோச சுடம் போது
ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட்டு தா இப்ப பாத்துட்டீங்கன்னா நா ராகி சே சேமியா ஆளுக்கு கொஞ்சோ கொஞ்சோ சாப்புடுவாங் க தோச கொஞ்சோ சாப்புடுவாங்கன்னு நா நெனச்ச ராகி சேமியாலா ரொம்ப நல்லதுதானுங்க ஒடம்பு க்கு அப்படியே செஞ்சு வெச்சது அப்படியே வெச்சிருக்காங்கங்க நா ஆளுக்கு கொஞ்சோ கொஞ்சோ சா ராகி சேமியா சாப்புட்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு தோச சாப்படட்டு அப்டின்னு சொல்லீட்டு நா கணக் பண்ணீட்டுருந்த நீங்க பா அப்பறோ பாத்துட்டீங்கன்னா பாத்துக்கோங்க எங்க வீட்லதா ஆறேழு பேர் ஆச்சுங்களாச்சா என்ன பண்றதுங்க எங்க வீட்டுக்காரருக்கு லே சா நல்லா ரோஸ்டு மாறி தோச வேணு எங்க மாமியாரு வந்து ஹார்ட் பேச ண்ட்டு அவுங்களுக்கு வந்து லேசாவும் இருக்கக் கூடாது மொந்தமாவும் இருக்கக் கூடாது அனா மொறுமொறுன்னு இருக்கணும் பாங்க அவுங்களுக்கு ஒரு மாதிரி எங்க பாட்டிக்கு அவுங்களுக் கு நல்லா லேசா ஊத்தி குடுக்கோணு எ கோ தம்பிக்கு லேசா ஊத்தி குடுக்கோன்னு ஏ கொழந்தைக்கு குட்டி குட்டி தோச அதுவு எத்தன வடிவமா செய்யணு தெரியுங்களா குட்டி குட்டி தோச ஊத்தி குடுத்துட்டு அப்பறோ நா லாஸ்ட்ல ரெண்டு தோச எப் படியே இருக்கட்டு அப்டின் சொல்லீட்டு நா லாஸ் லாஸ்ட்ல ரெண்டு தோசைய ஊத்தி சாப்புட் ட்டு வந்துட்டேங்க இப்பதா வந்து உக்காந்துருக்க
நீங்க சொன்னது கரெக்ட்டு தா தனி தனியா சுடனு அனா வந்து அரிசி மாவுல தோச சுட்டா நம்மளுக்கு டேஸ்ட் வரு அனா ஹெல்தியா இருக்காது இதே நம்ம ராகி கம்பு அந்த மாறி மாவுல தோச சுட்டம்னா கொஞ்சோ ஹெல்தியாவு இரு கோ ஆயில் அ அதிகமா சேத்தக் கூடாதுன்னு சொல்லுவாங்க அனா தோசைக்கு எண்ணெய் ஊத்துனா டேஸ்ட் வராதுன்னு எல்லாரு எண்ண ஊத் நெறைய எண்ணெய் ஊத்து நெய் ஊத்து அப்படித்தா சொல்றாங்க எங்க வீட்ல
ஆமாங்க எண்ணெய் கம்மி பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது தாங்க நம்ம வந்து இப்ப என்ன கம்மி பண்ற க்கு வேகறுக்கு என்ன பண்ணணுன்னாங்க நம்ம எப்பையு போல வந்து வெங்காயமோ இல்ல அந்த மாறி எதாவது தேச்சூட்டு லைட்டா எண்ண தொட்டு தேச்சூட்டு அது ஒரு ஒரே ஒரு தடவ தொட்டாலே நம்ம வெங்காயோ வந்து தொட்டாலே ஒரு நாலு டைமு தொடைக்கலா அந்த மார் தான்ருக்குதுங்க அப்ப என்ன பண்ணோண்ணு நல்லா தொடச்சுட்டுட்டுங்க எ தோசைய நல்லா ஊத்தீட்டு இட்லி பாத்தரோ மூடி இருக்கு பாத்தீங்களா அது மூடி வெச்சு ஆவீல வேக வெ வெச்சு எடுத்தா ரொம்ப பெனிபிட்டுங்க நம்பளுக்கு ஹெல்த்தாவு இருக்கு தோச சாப்புன்னு ஆசையு இருக்கூ ஹெல்தியாவு இருக்கூ நம்மளுக்கு நல்லதுங்க ரொம்ப ஆவியில வேக வச் சாப்பறது
ஆமாங்க நானு செய்வே ஆனா வீட்டுக்காருக்கு வந்து ஒ புடிக்காதுங்க மொறு மொறுன்னு வேணுன் சொல்லி ர திருப்பி போட சொல்லுவாரு நா என்ன பண்ணுவே ஒரு சைடு வே அப்டிங்க சொன்ன மாரி இட்லி பாத்தரத்த போட்டு மூடி வச்சிட்டு அத சீக்கிர வெந் திரும்முலங்க அ அப்புறொ லைட்டா திருப்பி போட்டுதா எடுத்துக் கொடுப்பேன் நா ரெண்டு பக்க திருப்பி போட்டாதா மொறுமொறுன் வருன்னு அவுங்க அந்த டேஸ்ட்டு தாங்க புடிக்கிது
சேரி என்ன பண்றது அவுங்களுக்கு புடிக்கறத நம்ம செஞ்சு குடுத்தாகணு வேற வழியு இல்ல பரவால்ல விடுங்க அப்புறொ என்ன பண்றது
தோசைக்கி தோசைக்கி என்னென்ன சட்னி செய்வீங்க
நானு இன்னைக்கி சாம்பார்தான் வச்சேங்க ஒரு தடவ நானு என்ன பண்ணுவேன்னா வெங்காய் சட்னி அரைப்பே தக்காளி வெலையெல்லா கம்மியா இருந்துன்னா தக்காளி சட்னி அரப்பங்க அதுக்கப்பறொ கல்லப்பருப்பு சட்னி அரப்பங்க அதுக்கப்பறோ பாத்துட்டீங்கன்னா நம்ம காய் போடுவோல்லங்க உருளகெழங்கு கத்திரிக்கா தக்காளி வெங்காயொ இதெல்லா போட்டு நல்லா வேக வச்சு மசிச்சு நல்லா கடைஞ்சிருவேங்க அப்பறொ அது கூட நானு பீக்கங்காயி இதெல்லாம் போட்டு நல்லா மசிச்சு கடைஞ்சோன்னா காய் இருக்கிறதே தெரியாதுங்ளா அப்போ காய்கள்லா போட்டு கூட்டு மாதிரி அப்டியு செய்வங்க நீங்க என்னென்ன சட்னி செய்வீங்க
நானு தக்காளி சட்னி செய்வேங்க நீங்க சொன்ன மாரி வெல கம்மியா இருந்தா மட்டுந்தா தக்காளி சட்னி செய்வே சாம்பார் வெப்போ நா இட்லிக்கு தா சாம்பார் வெப்பேங்க அப்புறோ குருமா கொழம்பு வைப்பேங்க உருளக்கெழங்கு குருமா சப்பாத்திக்கு வைக்கிறமுளங்க அத வந்து இட்லிக்கு செய்வே தோசைக்கூ செஞ்சிக்க சாப்ட்டுக்க குவேங்க அப்பறொ முட்ட கிரேவி செய்யவங்க தோசைக்கி அப்புறோ உருளக்கெழங்கு மசால் போட்டு தோச உருளக்கெழங்கு நல்லா வேக வெச்சி வெங்காயொ மொளகாயெல்லா போட்டு வணக்கிட்டுங்க பச்ச மொளகா அதெல்லா போட்டு நல்லா வணக்கிட்டு அப்புறோ தோச சுட்டு லைட் ட்டா லேசா சுட்டு அந்த உருளக்கெழங்கு மசாலா இதைய உள்ள வச்சு சுருட்டி குடுப்பேங்க கொழந்தைகளுக்கு அப்புறொ ஆணியின் தோச
ஆ நீங்க சொல்ற மாரிதா நா என்ன பண்ணுவன்னா ஊத்தாப்ப மாரி நல்லா தண்ணி மாரி நல்லா லூஸ் பண்ணிருவங்க மாவ நம்ம இட்லி மாவத்துக்கு வ தனியா தோசமாவுக்கு தனியா அந்த மாரி தனித்தனியா தானாங்க அப்ப நா இருந்துட்டு என்ன பண்ணுவே நல்லா தண்ணி மாரி லூஸ் பண்ணி விட்டுருவே லூஸ் பண்ணிட்டு அ ஊத்தாப்ப மாதிரி ஊத்திட்டு நானு என்ன பண்ணுவே கேரட்டு பீட்ரூட்டு் வெங்காயொ எல்லா நல்லா துருவி வச்சிருவேங்க துருவி வெச்சு அது மேல நானு போட்டு ரெண்டு பக்கொ நல்லா வே ஆவியில வச்சு வேக வெச் ச்சு ரெண்டு பக்கொ நெய்யோ எண்ணெயோ ஊத்தி நல்லெண்ண தா ஊத்வேங்க பாப்பாக்கூ ரெண்டு பக்கொ நல்லா முருக விட்டு பாப்பாக் குடுத்தரு நல்லா சாப்ட்டுக்குவாழுங்க நம்மளுக்கு காய்கறி சேத் த மாரியு ஆச்சு கொழந்தைங்க சாப்ட்ட மாரி ஆச்சுல்லங்க நெய்யி நல்லெண்ண ரொம்ப நல்லது இதாங்க அது எவ்ளோ வேணா சேர்த்திக்கலா கொழந்தைங்களுக்கு
ஆமாங்க நா வந்துங்க வெங்காய மொளகாய வந்து மேல போட மாட்டே வெங்காயத்த நா என்ன பண்ணுவே வெங்காய நெறைய பெரிய வெங்காய நெறைய அரிஞ்சுக கேரட் இருந்தா கேரட் போடுவே இல்ல வாழைப்பூவு வாழைப்பூவு நல்லா அரிஞ்சு வெச்சுட்டு ஆ எண்ணெ ஊத்தி கடுகு இந்த அரிஞ்சு வச்ச வெங்காயோ வாழைப்பூவு இதெல்லா போட்டு நல்லா வணக்கிருவங்க வணக்கிட்டு அத நல்லா ஆற வச்சுட்டு பச்ச மொளகாய் போடுவே கொஞ்சமா போடுவே பச்ச மொளகா அப்பறோ மொளகு இருக்குல்லங்க மொளகு மொளக வந்து நல்லா அடு அஹ் நுணுக்கிங்க அதயு போட்டு கலக்கி ஏனா மாவு வந்து புளிச்ச மாவுலதா இந்த தோச நல்லாருக்கு அப்போ இது இது மொளகு போடு போது ரொம்ப டேஸ்ட்டாருக்கு அத போட்டுட்டுங்க அத ஆற வெச்சுட்டு வணக்கிட்டு ஆற வெச்சிட்டு மாவுக்குள்ள போட்டு கலக் கிங்க உப்பும் போட்டு நல்லா கலக்கிட்டு அத நீங்க சொன்ன மாரி ஊத்தாப்பம் மாரி தோச சுடுவங்க அதுக்கு வந்து இட்லி பொடி வச்சு சாப்டுவோ மேல இட்லி பொடியு கூட தூவிக்குவோ அந்த மாரி இட்லி பொடி தூவிட்டு அதுக்கு சாம்பார் தா நல்லா இருக்குங்க அந்த மாரி செய்வே நானு
என்ன சொல்றீங்க மெளகு போட்டுட்டு தோசை சுடலாங்களா புதுசா கேள்விப்படுறேங்க நானு
ஆஹ் ஒண்ணு சொல்லமறந்துட்டே மெளகு கூட கொஞ்ச வெள்ளரவ ஏனா மாவு வந்து புளிச்சுரு எங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் இல்லைங்களா அதனால மாவு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வெக்க மாட்டோ ஆ இன்னிக்கி மாவாட்டுன்னா நாளைக்கு ஒரு நாள் நாளானைக்கு வந்து இந்த மாரி கொஞ்சோ புளிச்சிரு அப்ப வந்து அந்த மெளகு போட்டுட்டோம்னான் இந்த புளிப்பு சுவை எடுத்துரு மெளகு வெள்ளரவையு போட்டுட்டோம்னா அது ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க செஞ்சு பாருங்க புளிப்பே தெரியாது ரொம்ப டேஸ்ட்டா ருக்கு
பரவாயில்லைங்க இப்பங் கூட நீங்க ஃப்ரிட்ஜு வேண்டான்னு ஒதுக்கி வெச்சுட்டு அழகா இந்த மாதிரி பண்ணி சாப்டுறீங்க பரவால்லீங்க ரொம்ப நல்லதுதாங்க நீங்க மாவு அதிகமா ஆட்னிங்கன்னா எடுத்து வெக்க மாட்டீங்க
இல்லைங்க நா மாவு வந்து வெள்ள மாவு வந்து அதிகமா ஆட்ட மாட்டேங்க ஒரு வாரத்துல ரெண்டு நாள் மட்டுதா மாவு யூஸ் பண்ணுவோ அப்பவே அரைச்சு அன்னைக்கி ரெண்டு நாள் மட்டு மத்தபடி அதிகமா டெய்லி தோச இட்லியெல்லா செய்ய மாட்டேங்க
நல்லதுதாங்க நல்லதுதா பரவால்லீங்க கண்டிப்பாங்க நீங்க சொல்ற மாரி நல்லதுதாங்க ஃபிரிட்ஜுக்குள்ள வெக்காம சாப்பிறது நல்லதுதாங்க இந்த மாரி சளி பிடிக்காது கொழந்தைங்களுக்கெல்லா ரொம்ப நல்லது பரவால்லீங்க ம் இட்லி பொடியெல்லா அரச்சு வச்சப்பீங்களா நீங்க
ஆமாங்க இட்லி பொடி கருகப்பில பொடி எல்லாமே அரச்சி வச்சுக்குவே அரைச்சி வச்சிட்டு இப்டி நம்ம தோச ஊத் தாப்போ மாரி சுடுறே போலங்க அதுல வந்து மேல தூவிங்க தோச கொழந்தைகள் கேட்டப்போ கருகப்பில பொடியு தூவி குடுப்பே எப்ப அவுங்களுக்கு எது வேணுமோ தோச மேல தூவி நெய்யோ எண்ணெயோ ஊத்தி குடுத்தா அவுங்க சாப்டுக்குவாங்க
சேரி சேரிங் பரவால்ல நானு இட்லி பொடி கருகப்பில பொடிய அரச்சு வச்சிருக்கேங்க இட்லி பொடிய அரச்சு வெக்கணு அரச்சு வெக்கணுனு நெனச்சிட்டு இருக்கேங்க நானு இன்னிக்கி சட்னிதா அரைக்கலானு நெனைச்சேங்க அதுக்குள்ள கரண்ட்டு போயிருச்சு செரி சாம்பாரே வச் ச்சர்லா அப்டின் சொல்லிட்டு சாம்பாரே வச்சுட்டேங்க சாம்பார் நல்லா இருந்தது தோசைக்கு ஒண்ணும் பிரச்சன இல்ல இனி நாளைக்கு தா வந்து இட்லிக்கு இட்லி தா நாளைக்கு ஊத்தணு காலெலத்துக்கு அப்ப சேரி சட்னியே அரைச்சிக்கலா அப்படின் சொல்லிட்டங்க சேரிங்க வேலருக்கு வெக்கட்டுங்ளா
ஆஹ் சேரிங்